ம்
ஆ தோழி நலமா இருக்கீங்ளா தோழி
ஆ நல்லமா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
அ நாங்க எல்லா நல்லாருக்கோ தோழி சாப்ட்டீங்ளா
அ அ சாப்ட்டாச்சிங் தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
அ சாப்ட்டாச்சு வேலையெல்லா முடிச்சாச்சு தோழி ம் இன்னிக்கி நம்ம வந்து பாத்திங்கனா குடும்பத்துல் உள்ளத குடும்பு தோழி கேக்குதுங்ளா நா பேசுறது அ இப்ப நம்ம வந்து குடும்ப சூழ ந இப்ப நம்ம வந்து குடும்ப சூழ்நிலைகள பத்தி கொஞ்சோ தெரிஞ்சுக்குவோ தோழி அ பாத்தீங்கனா குடும்பத்துல நறைய பேர் வந்துட்டு அ இப் ஒரு சிலர் பாத்தீங்னா அ அரேஞ்சு மேஜ மேரேஜின் சொல்லி பண்ணிப்பாங்க நாலு அடைவுல பாத்தீங்கனா கொஞ்ச தள்ளி விட்டுட்டு பெய்டுவாங்க அது வந்து அம்மா பாவுக்குல்லா பாத்தீங்கனா ஒரு பெரிய ஒரு இழப்ப தா குடுக்கு ஏனா ரொம்ப நாள் நம்ப கைக்குள்யே இருந்தப் பொண்ணு அ நார்ம்லா நம்ம கல்யாண பண்ணி குடுத்தாலே நம்ப வந்து அ ஒன்னு இல்ல இந்த இப்ப எங்க அக்கா பொண்ணல்லா ஒரு பொண்ண நாங்க கட்டி குடுத்தோ அ நா ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இருந்தாலுமே எங்க கைக்குள்ளயே வெச்சி நாங்க பாத்துக்குட்டோ இன்னக்கி நாங்க ஃபோன் பண்ணி என்னப்பா பண்ற ஏதுப்ப பண்ற அப்டின் கேக்கும்போது பத்தீங்கனா அவ தனியா இருக்கா எல்லாமே நாங்களா ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்தவுங்க அ கடசில பத் திங்கனா இன்னிக்கி பெய் தனியா இருக்கே அ கொழந்தய பாத்துக்க யாருமே இல்ல அப்டின் சொல்லும்போது உண்மைலே பாத்தீங்ன்னா குரொம்ப கஷ்ட்டமா இருக்கு ஏன்னா அவுங்க அப்ப அந்த நேர்த்துல சாப்புட கூட முடியாது இப்ப நம்ம பக் கத்துல இருந்தோன் வச்சுக்கோங்ளே அ நா பாப்பாவ பாத்துக்குற நா தம்பிய பாத்துக்குற நீ போய் சாப்புடுப்பா அப்டின்லா நம்ம சொல்லுவோ ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்ன்னா தனித்தனியா எல்லா பொயற்றாங்ளா அதனால பாத்தீங்ன்னா அந்த கூட்டு குடும்பத்தோட தே இல்லாமல் போயிருச்சு இப்பல்லா அதோடய பயன்கள் என்ன அப்டிங்கிறது தெரியாமே போயிர்ச்சி நெறய பேத்துக்கு ஒரு ஒரு வீட்ல பாத்தீங்னா தாத்தா பாட்டி இருந்தாலே எவ்ளோ ஒரு சந்தோஷமா இருக்கு தெரியீங்ளா அது
ஆமாங்க அது உண்மதாங்க அது நானுமே சொ தெரிஞ்சுக்ட்ட ஏனா நாங்ளுமே லீவ்ல வந்து பாட்டி ஊருக்கு தா போவோங்க அங்க எல்லாரு ஒன்னா இருக்கும்மோது அதுல ஒரு சந்தோஷோ இருக்குங்க ஆமா